ஹலோ
ஆ வணக்கோ தோழி என்ன பண்ணிட்ருக்கீங்க கேக்குதுங்களா தோழி பேசுங்க தோழி நீங்க பேசுங்க ஹலோ அ கேக்குது தோழி பேசுங்க அ கேக்குது கேக்குது
ஓ செரிங் என்ன பண்றீங்க
ஒன்னு இல்ல தோழி இப்ப தா சாப்ட்டு முடுச்சுட்டு ஃப்ரீயானே நீங்க
நானுங் இப்ப சாப்பாடு ஊட்டிட்ருக்கேங் பையனுக்கு
அப்டிங்ளா சரிங்க சரிங்க தோழி ரொம்ப கஷ்டமான வேல அதுதா நம்ம சாப்பற்றது கு முன்னாடி அவுங்களுக்கு சாப்பாடு ஊட்னா தா நம்ம நிம்மதியா சாப்ட முடியு
ஆமாங் அவுங்க சாப்றக்கே ஒரு மண் ஒன்றமண்நேரோ ஆகு
ஆமா ஆமா நம்ப கை காஞ்சு போய்டு அனுபவச்சுருக்கே நானு கையே காஞ்சுறு அந்தளவுக் நம்ம அவுங்களுக்கு சாப்பாடு ஊட்ற வரைக்கு அவ்ளோ நேரோ பொறும்மையா சாப்புடுவாங்க
ஆமாங் ஒங்க வீட்ல ரெண்டு குட்டீஸ் இருக்கா
ஆமாமா ரெண்டு
அப்டிங்ளா ரெண்டு பேருக்கு எப்டி சாப்பாடு ஊட்றீங்க ஸ்கூலுக்கு அனுப்புறீங்ளா
ஸ்கூல் போறே அவனுக்கு தா கையில வச்சு ஊட்டிட்டு இருக்கே இன்னோன்னு குட்டி கொழந்த கூட அதுவா சாப்ட்டுக்கு பையனுக்கு தா வளந்துட்டா ஆமா வளந்துட்டானே தவிர அவனுக்கு தா நா இன்னமு கையில வச்சு ஊட் றது எல்லாமே அவனுக்கு தா இன்னு கவனிப்பு அதிகோ
அப்புடிங்ளா ஃபஸ்ட்டு கொழந்தயே எப்பவுமே அப்புடி தாங் செகேண்ட் கொழந்தைங்க அவுங்களாவே சாப்ட்டுகுவாங்க
அவங்களாவே செய்யறாங்க ஆமா சின்னது பாத்தன்னா எனக்கு உண்மேலயே அதுக்கல்லா நா அந்தளவு கஷ்டப்பட்டு சாப்பாடல்லா ஊட்னதே கெடையாது பசிக்குமா வரு சாப்பாடு ஊட்னா வாங்கிக்கு போதுன்ற அளவுக்கு சாப்ட்டுட்டு தா எடத்த ஏந்திரிக்குமே இவே அப்பிடி பண்ண மாட்டா ஓடிக்கிட்டே இருப் பா நடந்துகிட்டே இருப்பா என்ன விட்டு தள்ளி தள்ளி போவா நா இ வா வா வான்னு கூப்பண்ணு நவுந்து நவுந்து நவுந்து அவே பின்னாடி போய்ட்டே இருக்கணு அந்த மாரி
அ நம்முக்கு இன்னு சொல்லாங்கல்லங் வெய்ட் லாஸே பண்ண வேண்டிதில்ல கொழந்தைகளுக் சாப்பாடு ஊட்டி அவ்ங்க கூட இருந்தாலே வெய்ட் லாஸ் சாயர்லா
அதுல வெய்ட் லாஸ் ஆயற்லா இன்னோன்னு நா அவே கொழந்தையா இருக்கும் போது அப்ப அவனுக்கு ஊட்டி ஊட்டி மிச்ச மீதி மீறதல்லா சாப்ட்டு சாப்ட்டு டே நா வெய்ட்டு போட்டே செர்லாக்ஸு உர்ள கெழங்கு என்னான்னா வேக வச்சு ஊட்றனோ அது எல்லா நானு சாப்டுவே மீதி ஆய்டுமா அத நா சாப்ட்டு நல்லா வெய்ட்டு
எங்க வீட்லயு அதே தாங் ராகி கூழலா நானே சாப்ட்டுக்குவே ராகி கூழு செஞ்சு க அப்றோ கோதும கூழுங்
அ நானு
அந்த மாரி ஐட்டந்தா ஊட்டுவீங்ளா கம்மங்கூழலல்லா ஊட்டுவீங்களா கம்பு சோளோ
நானு ராகி தா அடிக்கடி ராகி செஞ்சு குடுப்பே இது ஆப்பிள் இருக்குல்ல ஆப்பிள வந்து வேக வச்சுட்டு மிக்சில ஒரு தடவ மசுச்சு அத அப்டியே குடுக்கலா சக்கரேலா போட வேணா அப்டியே குடுத்தாலே நல்லாருக்கு அந்த மாரி குடுப்பே
எங்க வீட்ல அது சாப்ட மாட்டேகிறாங்களே புளிப்படிக்கிறனால இங்க ஆப்பிள் வேக வச்சா அது சாப்பிட்றதே இல்லைங்
ஆமாமா அது கொஞ்சோ டேஸ்ட் ரொம்ப தித்திக்கிற மார்ருக்கு சில டைம்ல ஒரு மாரி இருக்கு ஒரொரு டைமு
அப்டியே கட் பண்ணி குடுத்தர்றது
ஆ பரவால்ல எப்டி குடுத்தாலு சாப்ட்டா ச சரிதா காய்கறி கூட வேக வச்சு குடுப்பே காய்கறி அவனுக்கு மட்டு சின்ன குக்கர்ல பயிறு காய்கறி இதெல்லாத்தையு வேக வச்சு மசிச்சு குடுப்பே இன்மாரி பா த்து பாத்து‌ பாத்து சமைப்பே சமைக்கிறதெல்லா தனியா சமச்சு தனியா ஊட்டிட்டு ஒக்காந்துருப்பே நேரமே இல்லாம வேற வேல கெடயாது அப்பல்லா அவன ஒருத் த்தன பாக்கறதுனால அப்டி கவனிச்சு கவனிச்சு பாத்தே
குட்டியா ஒரு குக்கர் இருக்கறனால பிரச்சனயில்ல அவுங்களுக்கு அளவா ஒரு குக்கர் வேற வாங்கி
பொண்ணுக்ல்லா அந்த மாரி எதுமே ஸ்பெஷலா பண்ணது கெடயாது நம்ம செய்யறது எதுவாருந்தாலு அது சாப்ட்ரு
ம் பரவால்ல
அவனுக்கு தா எல்லாமே பாத்து பாத்து பண்ணி குடுக்கணு இப்ப கூட பாருங்களே ஸ்கூலுக்கு காலைல அவனுக்கு தனியா சாதத்த செஞ்சு அத எதாது ஒரு கிண்ற சாதோ மாரி கெளரி குடுத்து அதுல உருளக்கெழங்கு தொட்டுக்க வேற ஒண்ணு வெக்கணு பழோ எதாது கட் பண்ணி குடுக்கணு அதுல மாதுள பழோ வச் அழுவுறா டெய்லி மாதுளம் பழமே வெக்கிறீங்க வேற எதுமே வெக்க மாட்றீங்க கடைல வாங்கி தாங்க எதாச்சுன் கேக்கறா மிஸ்ஸு திட்றாங்க கட பொருள்ல்லா குடுக்க கூடாது சொல்ட்டு ம்
ஆமா அந்த மார் ஐட்டமே ஆகாதுங்
அதனால தா குடுக்குறது கெடயாது வீட்லயேதா குடுக்றே எவ்ளோ முடிமோ அவ்ளோத்துரு வீட்லருக்ற தா வச்சு குடுத்தனுப்புறே இன்னைக் காலைல கூட கோச்சுக்கினா கடைல எது வாங்கி தரமாட்டேங்கிறீங்க நா வாங்கி தரமாட்டே நீ இத சாப்ட்டுட்டு வா அப்டின் சொல்லி அனுப் ப்பி வுட்டே பாப்பாட்லா அந்த
நட்ஸ்ஸெல்லா ம்
ஆ நட்ஸ்ஸெல்லா ஊற வச்சு காலைல வெறு வய்
லட்டு செஞ்சு குடுங்கமா அதுல லட்டு செஞ்சா நல்லாருக்கு
ஓ நா லட்டு செஞ்சதில்ல ஊற வச்சுருவே அஞ்சு பாதாமு முந்திரி வால்நட் அது எல்லாத்தையு ஊற வச்சு நைட்டு ஊற வச்சுட்டு காலைல எழுந்து பாதாம்லா தோல் உரிச்சு அவனே சாப்ட்டுப்பா அத வந்து அதெல்லா வந்து நம்ம சாப்டுன் சொல்லவே தேவல்ல
ம் அது எந்த டேஸ்ட்டு இருக்காதுனால ப்ரச்சனயில்ல
ஆமா சாப்ட்டோ கல்ல வேக வச்சு குடுப்பே ஓ கல்ல வேக வச்சு குடுப் ப அ மொச்ச கொட்ட அன்மாரி அப்றோ சின்ன சின்னதா அந்த முழுசாருக்கு பாருங்க பாசி பருப்பு
ஆமா அதெல்லா வேல என்ன மொளக்கட்டி செஞ்சா நல்லாருக்கு
ஆ மொளக்கட்னா நல்லாருக்கு நா வந்து அப்டியேதா வேக வெப்பே எதோ மொளக்கட்னா வந்து அதுல பூச்சி வருதுங்ளா பூச்சி புடிக்குமா அது எதோ பச்சயா சாப்ட்டாலு பூச்சியா அதுல எதோ பூச்சி இருக்கு சொன்னாங்க அதனால வேக வச்சர்றது நானு
வெள்ள துணில தானே கட்டி வெப்பீங்க
இல்ல பாக்ஸ்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல மூடி ரெண்டு நாள் வச்சாலே மொள கட்டிக்குது
அப்டிங்களா நாங்கல்லா காட்டன் துணில கட்டி வெச்சிருவோ தொங்க விட்ருவோ தொங்க விட்டு நா அத ரெண்டு மூணு நாள்ல மொளச்சு வந்துருமா மொளச்சு வந்தக்கப்றோ அத எடுத்து குக்கர்லயே ஒரு விசில் விட்டா போது
ஓ நா வ அது மேல எது வெய்ட்டு வெக்கணுனு சொல்றாங்களே வெய்ட்லா வெக்க வேணாமா அப்ப
வெய்ட் வச்சாங்க அது இதாயிடுமே பயிரு ஒடஞ்சிரு
ஓ
நாங்க அப்படியே துணில கட்டி தொங்க விட்ருவோ அ
கப்ல போட்டுட்டு ஏர்டைன் கண்டய்னர் நல்லா டைட்டா கப்ல போட்டு ரெண்டு நாள் மூணு நாள் விட்டு எடுத்து பாத்தோம்னா முளக்கு வந்திருக்கு
அப்படிங்களா நாங்க அதெல்லா ட்ரை பண்ணதே இல்ல
இந்த துணில கட்டி அது வந்து எனக்கு ஊசு அடிக்கிற மாரி அதுல ஒரு ஸ்மெல்லு அந்த மாரி இருந்தது மோ தட பண்ணே அதுல ரெண்டு நாள் உட்டு தொரக் க்கும்போது கொஞ்ச நார்ற மாரி இருந்துச்சா அதனால வேணா அப்டின்னு சொல்லி டப்பால போட்டு வச்சே டப்பால போட்டு வச்சா அந்தளவுக்கு ஸ்மெல்லு இல்ல
அது காத்து பட்ற எடமா பாத்து வெக்கணு
ஓ
குப்புன்னு இருக்க எடத்துல வச்சோனா அந்த மாரிதா இருக்கு காத்து காத்தோட்டமா இருக்குதில்ல எங்க அந்த மாரி எடத்துல வச் சிங்கன்னா நல்லாருக்கு
ஆ நான் வந்து கொள்ளு கூட அந்த மாரி வெச்சே கொள்ளு மொளக்கட்டி பாத்தே அந்த மாரிலா மொளக்கட் டி செஞ்சிருக்கு முன்னாடி அதெல்லா நல்லா இல்லன்னு சொல்லி இப்பல்லா செய்யறதேல்ல மொளக்கட்ற வேலயே இல்ல அப்டியே முழுசா வேக வெச்சு நா நைட்டு ஊற வெச்சுட்டு படுப்பே காலைல வேக வெச்சு குடுத்தனுப்பிடுவே ஸ்கூலுக்கு
அப்டிங்களா நாங்களு இப்பலா ஜாஸ்தி எது ட்ரை பண்றது இல்லைங்க டயர்டு ஆயிடுச்சி எல்லா
ஆமா உங்களுக்கு எத்தன கொழந்த
எனக்கு ரெண்டு பேரு தா பொண்ணு தேடு படிக்கிறா பையனுக்கு இப்தாங்க ரெண்டு வருஷோதா ஆச்சு அவனுக்கு தா கூட்டிட்டு இருக்கு இன்னு
அதே தா எனக்கு ரெண்டு வருஷோ ஆச்சு பொண்ணுக்கு ஆனா மாத்தி எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பைய உங்களுக்கு பொண்ணு எனக்கு பைய வந் வந்து ரெண்டாவது தா படிக்கிறா உங்களுக்கு மூணாவது எனக்கு இது ரெண்டாவது படிக்கிறா
ம் அதேதாங்க எனக்கு பையனுக்கு ரெண்டு வயசு
நம்ம நீ உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கு இப்போ பையன ரெண்டாவது வளக்கறது கஷ்டமா இருக்குமே
ரொம்ப கஷ்டமா இருக்குங்க எப்டிதா நீங்கள் வளத்துனீங்கன்னு தெர்ல
அதா எல்லா அதேதா சொல்லுவாங்க பஸ்ட்டு பைய பொறந்துட்டா நமக்கு கஷ்ட தெரியாது ஏனா வளக் க்குறது நம்ம வந்து இப்டிதா இருக்குமோ கொழந்தன்னு நெனைச்சு வளர்த்துருவோ அ நா அப்டிதா வளத்தே இவ இப்போ எப்ப பாரு அழுவுறது இந்த மாரில்லா பண்ணும்போது கொழந்தனா இப்டிதா இருக்கு போல்ருக்கு அடின்னு நெனச்சு வளத்தாச்சு ஆனா பொண்ணு பொறந்ததுக்கு அப்றோன்தா தெரிது அட கடவுளே இவ நம்மள இத்தன தடவ பாடா படித்திருக்கானேனு
ஆமா பொண்ணு நல்ல சைலன்ட்டு சைலன்டாதா கொழந்தைங்க வளர்றதே தெரியாது இப்போ எ பொண்ணுக்கு எட்டு வய்சாச்சு எந்த கஷ் டோமே இன்னால் வரைக்கு எனக் குடுத்தது இல்ல கொழந்தைல இருந்து சேரி இவ ஒரு என்ன உக்காரக் விட மாட்டிக்றா உக்காரலான் போவே போய் சமைல் ரூம்ல இருக்க எல்லா பாத்தரத்த கொண்டு வந்து வெளிய போட்டு அதுல டும்மு தட்டுறது கரண்டிய வெச்சு ஒடைக்கறது எத்தன வேல செஞ்சிட்ருக்காங்க அவ இவ ஒருத்தன என்னால பாக்க முடில பொண்ணோட ஸ்டாப் பண்ணிருக்கலாங்குற அளவுக்கு இருக்குங்க எனக்கு
ஆமா எல்லாரு அதேதா சொன்னாங்க எனக்கு ரெண்டாவ்து அது எங்க அக்கா அப்டிதா ஃபஸ்டு வந்து பைய் பொண்ணு ரெண்டாவது வந்து பைய நா எப் எப்ப போன் போட்டாலு எ பையன பத்தியே பேணாத்துவ அதுக்கப்ப கொழந்த பொறக்கல முதல் கொழந்த பொண்ணா எனக் அப்போ முதல்ல பையனா நா தா பேணாத்திட்டே இருப்ப இப்டி பண்றா போறா வரான்னு ஓவரா போலம்புவ இந்த மாரி அந்த மாரினிட்டு அது ஆனா அது பொண்ண பத்தி ஒரு கொற கூட சொல்லாது எங்களுக்கு அப்ப கூட எனக்கு தெரில அதுக்கு தெரில எதோ எ பைய மட்டுதா அந்த மாரி அடங்காத இருக்கானோன் நாங்களு நெனச்சிட்டோ ரெண்டு பேருமே அப்றோமாதா தெரியுது அதுக்கு ஒரு பைய பொறதா எனக்கு அடுத்து பொண்ணு பொறந்துச்சு அப்போ அது பொழம்ப ஆரம்மி செர்சி இந்த பைய சும்மா இருக்க மாட்டின்றா இப்புடி இருக்கா அப்புடி இருக்கான் சொல்டு இப்பதா எ நாங்களே அத கண்டுபுடிச்சோ ஓஹோ அப்ப பையனாலே அடங்காது போல்ருக்கு எனா எ பொண்ணு அமைதியா இருக்கு எ பொண்ணு கம்முன்ருக்கு எனக்கு அது வளந்தது தெர்ல போறந்தது தெர்ல நைட்டு தூங்கிடு கால்லதா எந்திரிக்கு இந்த பைய அப்டில்ல நைட்லயு தூங்க மாட்டா ஆ என்ன குடுத்தாலு சாப்ட்ருவோ இந்த பைய அப்டிலா பண்ண மாட்டா நைட்டு தூங்க மாட்டா காலைலயு தூங்க மாட்டா என்னையு தூங்கவுட மாட்டா ரொம்ப அட்டகாசோ பண்ணுவா அவன்ட போன குடுத்துட் நா படுத்தா கூட என்னைய தூங்கயே உடமாட்டா டார்சல் அடிப்பா இது அப்புல்லா இல்ல போன குடுத்தா அது மானு உக்காந்துருக்கு நா தூங்கிடுவே ஒரு சில நேரத்துல தலவலி எ பையன வெச்சிருக்கும்போது தலவலினா கூட தவிச்சுருவ நானு ஐயோ எனக்கு தலவலிக்குதே என்ன யார் பாத்துக்குவாங்கன்ற அளவுக்கு இவன கொஞ்ச நேரோ யாரா வெச் வெச்சுக் மாட்டாங்ளா ஒரு ஒருமண் நேரோ படுத்து எந்திர்சா நல்லாருக்குமேனு அவ்ளோ கஷ்டமாருக்கு இப்ப பொண்ண வெச்சுக்குட்டு எனக்கு வேலைக் கூட போ முடிது
ஆமா நிஜமாவே பொண் பொட்ட புள்ள இருந்தா ப்ரச்சனயே இல்ல வீட்ல
ஆமா வெளி வேலையு பாத்துட்டு என்னால வீட்டு வேலையு பாக்க முடியுது நிம்மதியாவு இருக்கு எனக்கு பொண்ணு வந்து டார் சரியா தெரில ஐயோ பொண்ணு அப்டினு
அதா டென்ஷனே ஆ வேண்டியதில்ல ஜாஸ்தி அவங் பாட்டுக்கு அவங்க வேலய இதுங்க அதுங் அவுங்ளோட வேலைய என்னமோ அது பாட்டுக் செய்றாங்க செ கம்முனு வெளையாடுவாங்க சும்மா அழுக மாட்டாங்க அடம்புடிக்க மாட்டாங்க இந்த பையங்கள வெச்சிர்கறதே பெரும்பாடு
கால்லயே கூட்டு போய் பால்வடில விட்டர்றே ரெண்டு மணிக்கு போய் கூட்டு வரே அங்கன்வாடில இருந்து வந்து அமைதியா இருக்கு எந்த தொல்லையு இல்ல இவனல்லா ஆனன ஆ ஒன்ரை வயசுல இருந்தே கொண்டு போய் விட ஆரம்பிச்சுட்டே நானு
பரவலயே
ஒன்ற வயசுல இருந்தே பாத்துக்கறாங்க நாங்க ரெண்ரைக்கு தானா அய்யயோ பாவ நானு ஒன்றையிலயே விட்டுட்டே அப்பயே அவ மோஷ ன் வந்தா சொல்லுவா யூரின் வந்த சொல்லுவா அதனால தெரியல ஒண்ணு அவங்க அங்க போனாலு உச்சா வந்தா சொல்லிட்டு ஜட்டி கழட்டிவிட்டா போயிட்டு வந்துருவா அந்த மாரி பாத்ரூம்லா வீட்லயே காலையிலேயே போயிடுவாளா அ எனக்கு ஒன்னு தெரியல அனுப்பிவி மதிய போய் ஒன்ரை ஒரு மணி போல கூப்ட்டு வந்துருவே அப்பல்லா வந்து பன்னெண்டுக்குல்லா வந்து கூட்டு போவே விடுறதே பதினோரு மணிக்கு தான் விடுவே வீட்டு வேலை முடிச்சுட்டு விடவே பதினொன்னு ஆயிடு
உம்
விட்டுட்டு வந்தனா ஒரு ஒன்ற மணி நேரத்துக்கு வந்து கூட்டுக்கோங்க சின்ன குழந்தைல்ல அப்டின்னு சொல்லுவாங்க சரி நா அப்பல்லா ஒரு ஒரு மணி நேரம் விட்டுட்டு வந்து துணிதுவைக்க கொஞ்சம் வீட்டு வேலைங்களை முடிக்க அதனால விட்டுட்டு வருவவே அந்த மாரி வீட்டுல வந்து வேலையை முடிச்சிருவே வேலையை முடிச்சுட்டு போய் கூப்ட்டு வந்துருவே
சாப்பாடு எல்லா அங்கயே சாப்ட்டுக்கிறாங்களா
இல்ல அங்கே சாப்புறா நானு வந்து வீட்ல ஊட்டி விடுவே அங்க கொஞ்ச தான சாப்டுவாங்க நம்போ எனக்கு அங்க அது எவ்ளோ சாப்டுதோ ஆனா நம்ம கையால ரெண்டு வாய் ஊட்டி விட்டாதா சாப்ட்டது மாதிரி ஒரு இது
ஆமா